சோ மணமா எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க டீ காஃபியாச்சுங்களா
முடிஞ்சிப்பா
ம் டி டி போட்டிங் இந்தாங்க
என்னங்க
இஞ்சி டி போட்டீங்களா
இஞ்சிட்டி போட்டே அந்த கொடுமைய தா சொல்றே கேளுங்க
என்னாச்சுங்க
இஞ்சி டிய வந்துட்டு நா ஒரு அந்த அது பேரு என்ன சொல்லுவாங்க மண்பானைல கப்பு போடுவோல இல்லயா டீ கப்பு அது மாரி நா ஒண்ணு புதுசு வாங்கின்னு வந்திருந்தாங்க
செரிங்க செரிங்க
வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த கப்புல குடிக்கலாம்னு ஆச யார்ந்தது இஞ்சி டி செரிட்டீ தனியா போட்டுட்டே நீங்க சொன்ன மாரி ஸ் சார தனியா எடுத்துட்டங்க
செரிங்க
அந்த டீ போட்டுட்டு அந்த கப்ல ஊத்துனங்க
ம்
ஊத்திட்டு அதுக்கப்புறோ சாறு அதுல மிக்ஸ் பண்லானு அந்த இஞ்சிஸ் சார அதுல ஊத்தின உடனே கெமிக்கல் ரியாக் ஷ நாயி உடனே தயிர் மாரி கட்டிக்குச்சுங்க
அப்புறோ
இது எதோட ஃபால்டன்னு எனக்கு ஒண்ணுமே புரில
அப்பறோ என்ன பண்ணீங்க
ஒரு வாய் வெக்கும் போது வரமாட்டே இந்த உள்ள தயிரு சிப்பன்னி குடிக்கனு மா
இல்லங்க மண் பாத்தரோ வாங்கிட்டு வந்தா ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் தண்ணியில ஊற வச்சுக்கிரனுங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி
ஆ
ரெண்டு நாள் தண்ணியில ஊற வச்சுட்டு அந்த உறிஞ்சிக்கிற ஏன்னா அது இழுத்துருங்க தண்ணி உடனே அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் தி வர்ற வரைக்கு ஊற வச்சிறனு தண்ணியில அது ஹோல்ஸ் நெறய இருக்கு இல்லைங்க அதா அந்த ஏர் பப்புல்ஸ்லா எல்லா ஃபில் ஆயிடுச்சுன்னா செரியாயிடு அதனால எப்ப எப்பவுமே மண் பாத்திர வாங்கிட்டு வந்தா ரெண்டு நாள் தண்ணில போட்டு ஊற வை பங்கித்து தெரியாதுங்ளா
அது தெரியு என்ன ஊத்துனா மட்டுந்தா இழுக்கு
இல்லங்க இல்லங்க இல்லங்க தண்ணீயு நீங்க ஊத்தினீங்கனாலு இழுத்துறு
சரி அப்படியே கூட இழுக்கட்டு
ஆ ஏ கெட்டு போச்சு அப்டிங்றீங்ளா தெரியலையே அதுதா அதுதா தெரியலையே
கின்ட தெரியுது ப்பா இப்ப பால்ல வந்து நம்ம லெமன் கூட கொதிக்க வக்கும் போது தா கொஞ்ச நேரோ ஆகு க்காகதா அது தெரியு
ஆ
இதுல போட்ட ஒடனே அதோட ரியாக்க்ஷன் காமிக்குதுப்பா
அப்டிங்ளா எனக்கு இது புதுசா இருக்குதுங்க நிஜமாவே
எனக்கே புதுசா இருக்கு இன்னோரு டம்ளர் கழுவாம வச்சுருக்கே வந்தா நாம கழுவி ஒடனே போட்டு கூட நா காமிப்பே
ஓகே ஓகே அதுக்காக வா போட்டு காமிக்குறதுக்காகவே வச்சிருக்கே நீங்களா
இல்ல இன்னு இருக்கு ஒ ஒண்ணு மட்டு ல்லனா அப்டியே உடனே கழுவிட்
ம் ம் ம் ம் இல்லங்க அந்த டம்ளர் எடுத்து என்ன பண்ணிடுங்க ஊற வச்சி வங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்து அதுல போட்டு விட்டுருங்க ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு நாளைக்கு அப்புறோ யூஸ் பண்ணி பாருங்க
ரெண்டு நாளா ஊர போட்டுட்டா
ஆமா ஆமா ஆமா ஆமா சுடு தண்ணீல டிப் பண்ணி எடுத்து ட்டு அப்புறமா தாங்க அத யூஸ் பண்ணணு அது அப்டியே பயன்படுத்துற ஆமா அ இல்லங்க பச்ச தண்ணில போட்டு ஊற வச்சிருங்க அப்புறமா கொதிக்கிற தண்ணில கொஞ்ச போட்டு எடுத்து ங்கன்னா அது இன்னு கொஞ்சோ அந்த ஸ்ட்ராங்கா ஆயிடு ஒடையிற தன்ம வந்து கொறையு நம்ப கண்ணாடி இல்லைலங்க நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி சுடுத்துண்ணீர போட்டு எடுத்து யூஸ் பண்ணோனா ஸ்ட்ராங்கா ஆகுதுங்க
கன்னட டி வலலையா
ஆ பணம் போய் வாங் வாவ் வ கையில போட்டுக்கறத்துகா கண்ணாடி வளையல் வாங்குறோ இல்லைங்களா
ஆமா
இதையே வந்து நல்ல சுடுதண்ணியில போட்டு எடுத்து ஆ யூஸ் பண்ண போகும்போது அதோட காலம் வந்து ரொம்ப அதிகமாகுதுங்க
ஓஹோ அதனாலதா கையில வந்துட்டு எனக்கு தெரிஞ்சி கையில குத்தமா கரெக்டான சைஸ்ல போட்டோம்னா ஒடையாது
ஆ அதுவு இருக்குதாங்க டைட்டா போட்டு உடையாதுன்னுவாங்க ஆ இது இப்போ நா ரீசன்டா கேள்விப்பட்ட டிப்பு யூஸ் பண்ணிப்பாத்தே நல்லாவு இருந்ததுங்க
ஆ ஹா
நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுது அந்த வளையலோட கிரிப்டஸ் வந்து அதிகமாயிடுது சுடு தண்ணியில போட போகும்போது அந்த உடனே போட்டு எடுத்துறது தாங்க எடுத் ஒரு ஒரு பத்து நிமிஷோ போட்டு வச்சுட்டு ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வச்சு ந ஒரு அகலமா இருக்கிற பாத்திரத்துலன்னா ஒரு டசன் வளையல் புடிக்கு இல்லைங்களா
ஆமா
அதுல போட்டுட்டு விட்டுற வேண்டியதுதாங்க
ஓ
விட்டுட்டு கொஞ்ச நேரோ கொடுத்து எடுத்து யூஸ் பண்ண வேண்டியது தனே
இப்போ கண்ணாடி வலையல்ன்னு சொல்றது வந்து முகூர்த்த வலயல்
ஆமாங்க அது இப்ப பிளைன் வளையல் வரு கண்ணாடி வளையிலயே நிறைய வெரைட்டி கிட்டி இருக்கு இல்லலைங்களா
ம்
அது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாங்க தண்ணில போட்டு ம் போட்டு பாருங்க ட்ரை இங்க இதா நம்ப கொஞ்சோ சின்ன சின்ன டிப்ஸ் எல்லா தெரியு போது அத பயன்படுத்திக்கலா இல்லைங்களா
ஆமா ஆமா
ஆ மாவு பொங்கி வந்துருது இல்லைங்களா மாவு ரொம்ப புளிச்சு போய்டுது இல்லைங்களா
ம்
மாவு பாத்துறதுக்கு மேல தண்ணி ஊத்தி வச்சுடோன்னு வச்சுக்கோங்களே ஆ அது வந்து மாவு கொஞ்சோ குளிக்கறதோட தன்மை வந்து கொஞ்சோ குறையுதுலாங்க
அதாவது மூடி
ஆ மூடி மேல ஆ கொஞ் தண்ணி ஊத்தி வச்சுட்டோனா புளிக்கிற ஆ புளிக்கிற இது வந்து கம்மிய ஆகுதுங்களா
ஓ
பொங்கி எனது மாவு ரொம்ப பொங்கி பொங்கி வந்துருதுங்க இப் இப்பதாங்க எனக்கு இப்போ இப்ப ஒரு பதினஞ்சு நாளா எனக்கு இந்த பிரச்சனங்க வெயில் காலத்துல கூட இவ்ளோ பொங்கலங்க
இனிமேல் பொங்காதுங்க மழ காலோ வந்துடுச்சு
இன்னிக்கு இங்க நல்லாவே மழ பெஞ்சது
ம்
பொங்குதுங்க மாவு வந்து என்ன கிரைண்டர்ல அரைக்கறிதுனால கை போட்டு நல்லா கலக்குறோ இல்லிங்களா கையில இருக்கிற பாக்டீரியாஸ் வந்து நெறைய போயிடுது போல
ஆமா
அதனால இதுவாகுதோ கை போடாம வச்சா ஒரு வேலை நல்லா இருக் குமோ என்னவோ தெரிலங்க
ஆமா அதுதாங்க காரணம் ஏன்னா கடையில குடுக்குற மாவு அரைக்கிறது வந்துட்டு அப்டியே மிஷின்ல கையேப்படாம வந்து
ஆமா ஆமா அது கூட காரணமா இருக்கும் ம் அப்பு தா அதுதா நானும் நினைச்சிட்டு ஆ அதுல நான் என்ன பண்ணுங்க பழைய சாதம் இருக்குது கொஞ்சம் சாஃட்னஸ் வருது வருதுன்னு சொல்லிட்டு பழைய சாதம் கொஞ்சோ போ போட்டு போட்டு அரைச்சுன் தானே அது இன்னும் புசுபுசு தன்மைைய வந்து அதிகமாக்கிடுது போல இருக்கு சீக்கிரமா வந்து பொங்கி வர ஆரம்பிச்சிருதுங்க அதனால அ இப்ப வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த சாதத் போடாம இந்த முறை அரைச்சங்க அரைச்சி இது பண்ணுங்க
சேரி சேரி
இப்போ ஓரளவுக்கு க்கு பரவல்லியா இருக்குதுங்க
சேரி
பால் எப்டிங்க நீங்க அ என்ன பால் வாங்குவீங்கங்க மாட்டுப்பாலுங்களா பாக்கெட் பாலுங்களா
பாக்கெட் பாலுங்க ஆரோக்கியா வாங்குவேன்
ஆ அ
அது மட்டும்தா என்ன ம் டேரி பாலு இங்க இருக்கு பக்கத்துல தா
ஆ ஆ ஆ
அது நாங்க வாங்கி குடிச்சாலும் ஒரு ஒரு டைம் அதுல ஒரு மாரி ஸ்மெல் வந்துருது
ம் ம் ம்
எனக்கு அது பிடிக்கிறதில்ல
ம்
டீ போடும் போதும் இதோட டேஸ்ட் இப்போ ஒரே டீதூள் தா யூஸ் பண்ணுவோம் பாக்கெட் பால் ஒரு டேஸ்ட் வருது அந்த பால்ல ஒரு டேஸ்ட்டு வருதுப்பா
ஓஹோ எங்களு எனக்கு வந்துங்க நம் மாட்டுப்பாலையே குடிச்சு பழகட்டுனாங்க எனக்கு பாக்கெட் பாலுக்கு அடிமையாகுறது வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்குதுங்க இங்க மாட்டுப்பாலும் கடைக் காதுங்க
ஓ
மாட்டுப்பாலும் கடைக்காது எனக்கு வந்து அது கொடுமையிலும் கொடுமையின்ற மாரி இருக்குதுங்க
உங்களுக்கு மாட்டுப்பாலே கிடைக்காதுன்னா அப்ப சீம்பாலு எல்லா கிடைக்கிறது ரொம்ப ரேர்
எதுவுமே கிடைக்காதுங்க இங்க எனக்கு தெரிஞ்சு சீம்பால் எல்லா வந்து அது எப்டின்னாங்க செஞ்சே விக்கிறாங்கங்க எதுமே வந்து ஆமாங் க நீங்க இன்ஸாட்டு போய் வாங்கிக்கலாம் உங்குளுக்கு சீம்பால் வேணுமா நீங்க போயிட்டு சீம்பால் பண்ணி விக்கிற கடையில நீங்க வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க உங்குள் தேவையானது பணம் மட்டும் தாங்க இங்க
ஆனா அது வந்துட்டு ஒரிஜினல் சீம்பால்
அது என்னது தெரியாதுங்க ஆனா விக்கிறாங்கங்க
அது சாப்பிட்டு
இல்லங்க நா சீம்பாலே சாப்டமாட்டேன்
ஓ
அதனால அது சாப்பிட்டு எல்லா பாத்ததுல்ல அது வாங்கிட்டு வந்து சாப்படுறாங்கங்க வீட்ல ஐம்பது ரூபாய்க்கு வாங்குனா எவ்ளோ வரும் நெனைக்கி கிறீங்க
ஒரு சின்ன டம்ப்ளர் அளவுக்கு தா குடுப்
பாலா காய்ச்சினதா இருக்காதுங்க கேக் கேக் பீஸ் மாரி இருக்கு ஒரு குட்டி கேக் பீஸ் வாங்குவோ இல்லைங்களா அ பால் காய்சாத பால் கெடைக்கிறது இல்லைங்க காய்சனது தான கெடைக்குது ஒரு குட்டி கேக் பீஸ் அளவுக்கு வருது த்துங்க அவ்ளதாங்க இரநூறுவா முன்னூறுவாய்க்கு வாங்கி ட்டு வந்து சாப்ட்டுக்கிறாங்கங்க
அது கூட ஒரிஜினல் சிம்
அது சொல்ல முடியாது இல்லிங்கிளா ஆமா அது சொல்ல முடியாது நம்ப எதுவு சொல்ல முடியாது அதுதாங்க சாப்ட்டுட்டு இருக்காங்க
ஓ
சொல்றதுக்கே இல்லங்க எல்லாமே டெக்னால ச்சி ரொம்ப ஹாஸ்டா வளருதுங்க
ஆமாங்க இல்ல நானு யூ டியூப்ல நெறைய பாத்திருக்கே அது பால் வந்துட்டு ஒரு ச்சினா சிம்பலே கெடையாது ஏன்னா எங்கேயோ ஒரு எடத்துல மாடு கன்னு போட்டுறது மொத்தம் பே மொத்த எடத்துலயு ஒவ்வொரு ஊர்ல ஒரு போடற சீம்பாலு ஒருத்தரே கலெக் பண்ண முடியாது
கண்டிப்பா கலெக் பண்ண முடியாதுங்க
ஒரு ஒருத்தர் வந்து தெனமு சீம்பால் விக்கறாங்க அப்டின்னா அது உண்மையான சீம்பாலே கெடையாது
மேபி இருக்கலாம் மேபி இருக்கலா ஆனா வந்து ம் என்ன
பவுடுரு இதெல்லா வச்சி தோ ஒன்னு பண்றாங்க பால்ல சாதா பால்ல வந்துட்டு இந்த
அப்டியே மிக்ஸ் பண்ணி எதாவது ஆமா எ தியாது மிக்ஸ் பண்ணி எதனா பண்ணா வருங்க அ இப்ப வந்து அ டெக்னாலஜி எவ்ளோ குரோத் ஆகுதோ அவ்ளோ வந்து ஃபிராடு தனமு அதிகமா ஆயிடிச்சிங்க
ம்
இந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களோ என்னவோ தெரியலங்க ஆனா இப்டிதாங்க வாங்கிட்டு வந்து சாப்ட்டுட்டு இருக்கறாங்க நாங்க இருக்கிற வரையிலு எங்க பால்காரு கேப்பாருங்க வீட்டுக்கிட்டே கறந்து எடுத்துட்டு போவாங்க நாங்க இருந்த வீட்டு கிட்ட சுத்தியுமே மாடு இருந்தது க்காரு வேணுமா மா வேணுமாமா சும்மா வந்து கேப்பாங்கங்க பால் ஆ கண்ணு போடு இல்லைங்களா அவுங்க மாட் வட்டுக்காராங்களா வந்து கேப்பாங்கங்க ஆ எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்ட்டு ஆனா வந்து அப்போ எனக்கு எனக்கு எனக்கு பிடிக்காதுன்றதுனால எ பசங்களுக்கு செஞ்சு குடுத்து என்ன பழகோ பண்ணல உ நானு வேணா வேணானு சொல்லிடுவேங்க இப்ப வந்து ஆ எல்லாத்தையு மிஸ் பண்றோமோ அப்படின்றமாரி
எனக்கு ரொம்ப புடிக்குங்க உயிரு எங்க எல்லாருர்கிட்டயு கேப்பே எங்கயாவது கிடைச்சா அதுவு மொதல் பால் எனக்கு குடுங்க அதுல வர்ற அந்த கேக்கு நா ஒருத்தி ரெண்டு லிட்டர் பால்னாலு அத செஞ்சி
எங்க ஈரோன்னு சொல்லுவாங்களேங்க ஆ
அவங்க சொல்லுவாங்க ஆனா அதுல இருக்கிற ஸ்ட்ரென்த் வேற எதுலயுமே கடையாது தெரியுமா
ஆமா ஆமா அது ஃபஸ்ட் ஒரு பு்ரோட்டீன் அதுல இருக்கிற ப்ரோட்டீன் வந்து ரொம்ப நல்ல பு்ரோட்டீனா இருக்குதுங்க சரிங்க எனக்கு கொஞ்சோ வேல இருக்கு கு பக்கவாங்க அடுத்த கால்ல பேசலாங்க நன்றி